வணக்கம்
கேக்குதுங்களா
ஆ கேக்குது எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே வீட்டு்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காங்க
உம் அப்றோ அந்த படங்கள் இருக்குல்ல படங்கள்ல உங்களுக்கு எந்த மாத்ரியான படங்க எல்லா புடிக்கு
எனுங் வந்து என்னன்னா இ என்ன சொல்றது விறுவிறுப் ப்பா இருக்கும்ல த்ரில்லர் மூவின்னு சொல்வாங்க அது ரொம்ப புடிக்கு அதுக்கப்புற ரொம்ப எமோஷனலா இருந்தா அழுதுகிட்டே பாக்குறது ரொம்ப புடிக்கு அதாவ்து என்னன்னா ஆஹ் இப்போ இந் மாயாண்டி குடும்பத்தல்லா எடுத்துக்கிட்டீங்ன்னா நா எப்ப போட்டாலு அழுகுவே அதுவு சன் டி வில சும்மா சும்மா போட்டுக்கிட்டே இருப்பாங்களா அந்த சீன்னு எப்ப பாத் தானு ரொம்ப அழுவே அதுவு என்னன்னா எந்த சீ ன்லா அந்த அக்கா வந்து அந்த பைய வந்து மொய் செஞ்சுட்டு போவானா அப்ப அவுங்க அக்கா வந்து பின்னாடியே அழுதுகிட்டே போவாங்க ஆஹ் ஐயோ நா தெரியாம ஆஹ் தெரியாம சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவ அத அது எப்ப பாத்தாலுமே எனக்கு அழுக வரு ஆமா
தானே கண்ணீர்லா வரு
அந்த மாதிரி ஒரு ரொம்ப இதுவான உருக்கமான படமா இருந்தா ரொம்ப பிடிக்கு அழுகவு செஞ்சிருவே மத்தபடி வந்து ரொம்ப இந்த மாரி விறுவிறுப்பா ஏதாவது ஆஹ் ஏதாவது கொல நடக்கிறது அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாவது புதுஸ் இருந்துச்சுனா ஆஹ் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி எல்லா பிடிக்கும் சஸ்பென்ஸ் இருந்துச்சுன்னா பிடிக்கு படத்துல அ அந்த மாரி ரொம்ப அந்த மாரி படந்தா அதிகமா பார்க்கவு செய்வே அப்பற பசங்க பசங்களுக்காக வந்து இந்த மாரி ஏதாவது புது புது படங்கள்லாம் வந்துச்சுன்னா இப்ப கருப்பு படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னு போ போ அது போகணு கருப்பு கருப்பு
இ மொபைல்லே எல்லா வந்திருக்குல்ல இப்பதா வந்து தொலைபேசி சீலா வந்துிருக்கு நம்மள டவுன்லோட் பண்ண பார்க்கணும்ல்லை
இல்ல அது விட இவங்க வந்து தேட்டருக்கு போய் பார் அது வந்து புடிக்கு பசங்க ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்குறாங்கல்ல அதனால சும்மா எங்கேயா வெளிய போணு அப்டின்றதுக்காக அப்படிய தேட்டருக்கு பேய் பார்ப யாச்சே அதூரு ரொம்ப ரேர் தா ஏதாவது இந்த பொங்கலுக்கெல்லா ஏதாவது பட போட்டாங்கன்னா போவோ ஆஹ் மத்தபடி இந்த மாரி ஏதாவது சும்மா பசங்க எதாவது படம் இது இவுங்களுக்கு வந்து அந்த கருப்பு சாமிதா ரொம்ப பிடிக்கு அந்த கெட்டப்பு அதெல்லா குழந்தைங்களுக்குல்லா அதெல்லா ரொம்ப பிடிக்குல்ல அது பாத்துட்டு பாத்துட்டு இதுல கருப்பசாமி இருக்காரு நம்ம போலா போலாம்னுட்டு அதனால சரி என்னைக்காச்சும் போவோம் டைம் கிடைக்கும்போது அப்படின்ட்டு அப்படியே இருக்கோம்
உம் எனக்கு தேட்டர்ல போய் படம் பாக்க பிடிக்கும் அது இந்த பேய்ப் படம்
ஆனா இப்போ என்னன்னா தியட்டர்ல போய் பாக்குறத விட வீடலயே பாத்துரலாமான்னு தோணும் ஏன் அப்படின்னா அந்த தேட்டருக்கு போனோனா அங்க ஸ்நாக்ஸே வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ரூபா அறநூறு ரூபா கிட்ட ஆயிரும் அதுக்கும் மேல கூட ஆய நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு பாப் பாப்கானே வந்து முன்னூறு ரூபா இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு பாப்கானே அப்படின்னும் போது என்னடா பிள்ளைங்களுக்கு வாய்ந்த ஏன்னா ஒண்ணு வாங்கனா அவ்வளவுதான் சண்டை போட்டுக்கோங்க ஆனால ரெண்டுதான் வாங்கி ஆணும் அதுவே ஐநூறு ரூபாய்க்கு மேல வந்துடும் அது இல்லாம ஏதாவது ஒண்ணு வாங்கிருங்க ஏதாவது சாக்லேட்டோ ஐஸ்கிரீமோ அந்த மாதிரி அதனாலே வெளியே கூட்டி போறதுக்கே பிடிக்க மாட்டது ஆமா ஆமா ரொம்ப அதிகம் ரொம்ப அனி மா விக்கிறாங்க இப்பெல்லா ரொம்ப எல்லா தேட்டர்லயுமே
அதுக்கு நம்மளே இந்து பத்து ரூவா பாக்கெட்டு பாப்கான் வாங்கி வீட்லயே பண்ணி
அதுதா அந்த மாரிதா தப் அண்ணனு வேணா ஆனா நறைய நாள் தட்டி கழிச்சு அப்டியே விட்ருவோ அப்புறொ ரொம்ப அந்த பசங்க வந்து கேட்டுட்டே இருப் நாங்க நா மட்டுதாப் கூட்டிட்டு போவோ இப்பல்லா வந்து அப்டியே விட்டுட்றது ஏன்னா அது னாலே வந்து எ இப்ப எல்லா எடத்துக்குமே இப்ப வெளிய எங்க போனாலுமே எல்லாமே வந்து ரேட் அதிகமாதா இருக்கு எதுக்குடா வீட்லேயே இருந்துடலாடா அப்டின்ற ம் மாதிரிப் ருக்கோ எனா நம்ம வீட்ல இருந்து இருந்து ரொம்ப ஒரு மாரி நாங்க அதுக்காகவே வந் இங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கு அங்க போயிடுவோ பார்க்லனா ஒண்ணு பெருசா வந்து நம்ம வந்து ஆஹ் செலவு இருக்காது ஆமா ஏதாச்சும் இந்த வெளிய இருக் புற அந்த ஃப்ரூட்ஸூ அப்புற வந்து அந்த கடலல்லா விப்பாங்கல்ல வேர்கடல வெ வெச்சது அதெல்லா அத மட்டு வாங்கி சாப்ட்டு வந்துருவோ அந்த மாதிரி செலவே இல்லாம அப்டியு போயிட்டு வந்துருவோ சில நேரங்கள்ல வந்து வேற வழி இல்லாம சரி வராங் ஆ கேக்குறாங்களே அப்டின்றதுக்காக கூட்டிட்டு போவோ அதுவு காசு வந்து ஒர் ஆ அளவு இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போவோ இல்லைன்னா அதையு வுட்ருவோ
ஆமா
இப்ப இருக்குற காலகட்டத்துல அப்டிதா வாழ்ந்தாகனு போல அந்த மாரி ஆய்போச்சு நாங்கல்லா வந்து எங்க ஆமா என்னொ எங்க அப்பா வந்து எங்க அப்பா வந்து அஹ் கூட்டிட்டு போவாரு வர் வா வாரத் த்துல ஒரு நாள் ல்ல மாசத்துல ஒரு நாள் கூட்டு போவாரு சண்டேல ஆஹ் அதாவது நம்ம ஆ ரொம் வெளிய எல்லா போவே மாட்டோ எங்க க அந்த காலத்துலல்லா வந்து வெளியல்லா கூட்டே போ மாட்டாங்க இப்பல்லா இவங்க எங்க நெனைச்சாலு அவங்க அப்பா வந்து எங்கேயாது அஹ் எங்கேயாது கூப்ட்டு போனு அவங்க அப்பாவ சொல்ட்டா போது சும்மாவே ஏதாவது ரவுண்டாச்சு கூட்டிட்டு போய்ட்டு வந்துறுவாங்க அந்த அளவுக் கும் இப்போ வந்து அப்டி ஆயிடுச்சு ஆனா அப்பல்லா அப்டிலா கெடையாது ஆமா இப்ப வந்து நம்ம வந்து எதுவுமே வ இல்லன்னு சொல்லவே முடில கொழந்தைங்க கிட்டே ஏன்னா அந்த அப்பல்லா வந்து ஒரு காரோ ஒரு பொம்மையோ கேட்டு நம்ம அழுது அடம்பிடிச்சு ஒரு ஒரு மாச் ஸோ ஒன்ர மாசோ வெயிட் பண்ணா மட்டும்தா அந்த பொம்மையே நம்ம கைல கெடைக்கு அந்த் அது அதோட அருமையு நமக்கு புரியு ஏன்னா நால்லா வந்து எங்க ஆ ஏதாவது ஒரு பொம்மையோ இல்ல ஏதாவது ஒன்னு நான் கேக்குறேன்னா எங்க அப்பா வந்து வெயிட் பண்ண வச்சு ஏன்னா அப்பல்லாம் அந்த அளவுக்குல காசை இருக்காதுல்ல உடனே கேட்டோட வாங்க தர பொருளும் கம்மி தான் ஆன காசல்லாம் வந்து கம்மியா தான் இருக்கும் அப்பயுமே வந்து அவங்க வந்து ரொ ரம்ப உடனேல்லாம் கேட்ட உடனே எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க ரொம்ப யோசிச்சு அது வேணுமா ஆமா ம ரூபாய்க்கு வாங்கி தரதே பெரிய விஷயம் பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு மேல ஒரு ரூபா கூட தரம் ஏதாவது தின் ஏதாவது சாப்பறதுக்கு வேணுமா கேளு அப்படின்னு வாங்க ஆனா அதுதான் வேணும் ஏதாவது பொம்மை வேணும் தான் கேட்ட அழகுவேன்
இப்ப உள்ள பசங்க இருக்காரங்க ஒரு அம்பது ரூபா கொடு அம்பது ரூபா தானே நந்தான்
ஆமா அதுங்களுக்கு தெரிய ஆரம் சரிதுவாரா அதே மாதிரி ஆ என் பொண்ணுக்கு எல்லாம் வந்து காசு வந்து இது எவ்வளோ இப்ப ஐநூறு ரூபா நம்ம கொடுத்தோம் தான் வந்து உண்டியல்லே போடுவாங்க காசை இல்ன்னா வந்து உண்டியிலயே போட மாட்டாங்க எனக்கு சின்ன காசு தந்துட்டீங்க நான் போட மாட்டேன் பெரிய காசு குடுத்தாாதான் போடுவேன் நூறு ரூபா இரநூறு ரூபாலாம் தரக்கூடாது அந்த அம்மாக்கு ஆஹ் ஐநூறு ரூபா தான் தரணும் மூணு வயசு பாப்பாதான் அவதுக்கே அவ்வளோ இதுவா தெரியுது அதே வந்து நான் காசு இல்லைன்னு சொல்ட்டேு வச்சுக்கோங்களேன் ஜிபே வச்சிருக்க இருக்கீங்களா அதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு ரொம்ப விவவரம் இப்போ ஏன்னா நம்ம நம்ம அதுக்கு முன்னாடிதானே ஜிபேவே பண்றோம் அதனால அதுங்களுக்கு தெரியுது எல்லாம் இங்க காலத்துல எல்லாம் எப்படி கஷ்டப்பட கஷ்டப்பட போறோன்னுல்ல ரொம்ப இதுவா இருப்பாங்கன்னு சொல்ல வரேன் இன்னும் இன்னும் காலங்கள் போச்சுன்னா எப்படி இருப்பாங்களோ தெரியல
அதாவது முன்னாடி உள்ள காலகட்டத்துல எல்லாம் அவங்கள இப்ப ஒரு தங்கம் வாங்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்து
ஆமா இப்பவே வந்து பதினஞ்சாயிரம் கிட்ட விக்குது ஒரு கிராமே எப்டி வாங்கி
அம்பது ரூபா அப்படித்தான் இருந்த அப்ப அவங்களுக்கு அந்த காலத்து உள்ள அவங்களுக்கு தாக்க முடியும் ஆனா இப்போ கூடிிட்டே போகுது இப்பவும் வாங்க முடியல அப்பவும் வாங்க முடியாம தான் அது
அதுதான் உண்மை பண்றது விலவாசி எல்லாம் ஏறி போச்சு
எது தெரியல நம்ம அத நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம வந்து எந்த ஒரு ஆமா எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான்
ஆமா ஆமா
நான் நாலாம் வந்து என்ன பண்ணுவேன்னா ஆ ஆ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் வந்த உடனே எங்க அம்மா ஏதாவது எப்படி வந்து வெரைட்டி வெரைட்டி எல்லாம் இருக்காது காலையில என்ன சாப்பிடுறோமோ அதேதான் மத்தானம் மதியானமும் சாயங்காலம் வந்து ஏதாவது மீதி இருக்கிறததா அம்மாவ குடுப்பாங்க அததா சாப்படணு சாப்ட்டு ஒடனே ஓடிருவே அங்க ஏன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வெளையாட்றதுக்கு ரெடியா நிப்பாங்க எல்லாரு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து குடு குடு குடுன்னனு ஓடிட்டு ஆமா ஜாலியா இருக் நொண்டி விளையாடுவோ ஏதோ ஒண்ணு ஸ்கிப்பிங் விளையாடுவோ னனா கேரம்போர்ட எடுத்துட்டு வந்து வெளிய வர வச்சு வெளியவே வந்து ஸ்டூல் போட்டு அங்யே நின்னு விளையாடுவோ ஓடிப்புடிச் ச்சி விளாடுவோ கண்ணாம்பூச்சி விளையாடுவோ செம்மையா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு இப்பெல்லா அதுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து நா என்ன பண்ணுவேன்னா சாயங்கால ஆனா ஒரு அஞ்சு மணிக்கு மேல கூட்டிகிட்டு போயிடுவே கொழந்தைங்கள மேல கூட்டிட்டு போய் சைக்கிள் இருக்கு அப்படியே கொஞ்ச நேர ஆஹ் காத்தார நம்மளு கொஞ்ச காத்து வாங்கின மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளயே இருக்கிறது அதுக்கு ஏன்னா எதிர்க நாங்க அப்பார்ட்மெண்ட்ல தா இருக்கோமா எதிர்க்க இருக்கவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியாது திடீர்னு இருப்பாங்க திடீர்னு பேய்ருவாங்க பேசவு மாட்டாங்க சரியா நானு
காலத்தி உள்ளவங்கலா அப்டி இல்ல ந நம்ம வீட்டுக்கு நேர இருக்கவங்கலா வந்து நல்லா வேசவங்க எடுப்பாங்க இப்போ நாங்க எல்லா வீட்டுக்கு கதவு குட்டிலக்குள்ளயே இருக்கவங்க எதுல வரவே மாட்டேங்கங்க வீட்டுக்குள்ள இருக்காங்களான்னு கூட தெரியல இவ வீட்டுக்குள்ள என்ன அங்க வீட்டுக்குள்ள என்ன இருந்தாலு நமக்கு தெரியு
தெரியிறது கெடையாது எப்படிதா அப்படிலா இருக்காங்களோ எனக்கு ஒண்ணு புரியல ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ஏன்னா நமக்கு நாங்க எங்க வீட்டு பக்கத்துல வந்து இருந்த எடத்துலல்லா வந்து ரொம்ப எல்லாருமே எதிர்க இருக்கவங்க பேசுவாங்க பேசிட்டே ஏன்னா அது கொஞ்ச கா ஏரியா மாதிரி இருக்கு அதனால நல்லா பேச
ஆமா ஆமா கதவு பூட்டி ட்டிட்டு இருப்பாங்க கொஞ்சம வெளியில வந்து பேச அத நம்மளுக்கு ஒண்ணப்ப ஆறுதலா இருக்கு ம்
அதுதா
இப்ப உள்ள காலகட்டத்தில கதவு யார்ட்ட பேசனா பயமாட்த இருக்கு
ஆமா அதுதா சரி உங்ககிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷ நெறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி உம்